வணக்கம் தோழி சொல்லுங்கள் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க ம்
சாப்ட்டாச்சா மதிய உணவு சாப்ட்டோம் நீங்க சாப்ட்டிங்களா டீ குடிச்சாச்சிங்களா
அருந்தியாச்
என்ன தோழி
தேநீர்ல்லா அருந்தியா
அருந்தியாச்சி சரி சரிங்க ஓ நீங்க வந்து இது இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல
ஆஹ்
அத பத்தி அ ப படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு அட்டம்டாச்சும் எழுதுனீங்களா தோழி
இன்னு அட்டம்லா இல்ல க்ளஸ்சிங்தா போய்ட்ருக்க
இப்பதா போய்கிட்டு இருக்கீங்ளா சரி சரி எப்படி எடுக்குறாங்க க்ளசுங்கல்லா
போதுன்சு சளி
ஆ ஒரு நாளைக்கு எத் எத்தன மணி நே
அ ஒன்னவர் ஆகு ஒன்னவர் ஒரு மணி நே ரோ நடைபெறு
ஒரு மணி நேரோ எடுக்கறாங்க சரி சரி ஆ எத்தன மாசத்துக்கு இருக் ப்பமா இந்த கோர்சு
இந்தகோஸ் த்ரீ மந்த்ஸ் தாங்க
மூணு மாசத்துக்கு செரிங்க செரிங்க தோழி அப்றம் இப்போ அத பத்தி வந்து எது குரூப் ஒன்னா டூவா அந்த மாரி எதாச்சு ஒண்ணு ரெண்டு அது மாரில எது எழுத போறிங்க நீங் க
அப்பில்லா இல்ல ஒரே எக்ஸாம்தா
இல்லங்க தோழி அ போடுவாங்கல்ல இந்த இதுக்கு வந்து ஆமா இப்ப வந்து டீச்சர் வேலைக்குனா ஒரு இது போடுவாங்க வி வோ இதுக்குன்னா ஒரு போஸ்டிங் போடுவாங்க அந்த மாதிரில நீங்க எ
எல்லாத்துக்குமே பேசிக்கா ஃபஸ்ட் டு நம்ம ப்ரிப்பேர் ஆயி எக்ஸாம் பண்ணனுங்க தோழி
செரிங்க
ஆ பரிட்சை எழுதணு பரிட்சை எழுதினதுக்கு அப்புறந்தா அவங்க அதுக்கு ஏத்த மாரி போடுவாங்க நம்ம அதுக்கப்பற செலக்ட் பண்ணி ஆ ஆமா அதுக்கப்பற செலக் பண்ணி என்ன கோர்ஸ் படிக்கணுனு விருப்ப இருந்தா படிக்கலா
ஓ சரிங்க சரிங்க தோழி
ஓகே தோழி
செரிங்க எல்லாரு ரொம்ப நல்லாருக்காங்க நலமாருக் காங்க உங்க வீட்ல
எல்லாரு நல்லாருக்காங்க தோழி
செரிங்க தோழி ஆ வரணு வரணு தோழி இப்பதா வந்து விடுமுறை விட்டு ஸ்கூல் தொறந்துருக்காங்க இனிமேல் காப்பரிச்ச லீவெலா பாக்கணு பாத்துட்டுதா வரணும்
கண்டிப்பா வாங்க ஊருக்கு வந்தி
கண்டிப்பாக தோழி நீங்களு இந்த பக்க வாரத்துக் முயற்சி செய்ங்க
கண்டிப்பா நா இப்ப லேட்டஸ்ட்டா ச சாரி ஒரு ஒரு மாச இருக்கு வந்துட்டுதா வந்த சென்னை
அப்ப நீங்க வந்து எனக்கு
சேரி இல்ல அர்ஜென்ட்டா அவசரமா வந் தனால
செரிங்க செரிங்க வெளிய எதாச்சு வந்து ஆ ஆ எது வேலைக்காகது தேடலாமல்ல தேடுறிங்ளா அந்த மாதிரி எதாச்சு
அப்டி எதுவு இன்ன நாங்க தேடுல தோழி கண்டிப்பா ச்சல்ல பண்ணுவோ எதையாது ஒண்ணு பண்லா
அதா வீட் வீட்ல இருந்தும் பாக்குற மாரியு பாருங்க அப்டி இல்லன்னா வெளியே போயி தேட ற மாரியா இருந்தாலு தேடுங்க ஏனா இப்போ வந்து ஆ அவங்கள விட்டுட்டு
ஒன் இயர் ஆகணு அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கெளம்பில்லா
கொஞ்ச நாள்ல செரி செரிங் தமி அப்ப வீட்டு வீட்ல இருந்து வேற ஏதாச்சு தொழில்கள் பாத்துருக்கீங்களா
வீட்ல இருந்து சின்ன சின்னதா அப்பப்ப எதாவது பண்ணுவே அ எதையாவது பண்ணிட்டே இருப்பே எப்பயாவது ஒண்ணு ஏனி இதுதான்லா இல்ல எது வேணாலு
இதுக்கு முன்னாடி தோழி வேற ஏதாச்சு பண்ணிங்ளா
ஆ நெய் பிசினஸ் பண்ணோ அடுத்து கவரிங் ஸ்வீட்டு பண்ணோ
ஆ வாங்கி விப்
இதெல்லா ஃபேமிலியா பண்றோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னா ஆ எல்லாரு சேந்து
இல்லைங்ளா
ஆ ஆன்லைனெல்லா கெடையாது
அ வீட்ல அக்கத்துல பக்கத்துல உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போறது ஓ செர் செர் செரி எப்படி நீங்க வெளிய வாங்கி விற்பனை செய்றிங்
ஆமாங்க சிஸ்டர் வெளியில பக்கத்துல போயிட்டு வாங்கிட்டு வந்து சேல் பண்ணு
அப்புற நைட்டு உணவு இனிமேல் சமைக் கனுமா
ஆ மதியோ நை முடிஞ்சுது நைட்டு இனிமே எதாது பண்ணனு அது ஏழு மணி ஆயிடு
ஏழு எட்டரை மணிக்கிட்ட நைட் உணவு உண்டும்போது டிஃபன்னா செய்வீங்ளா சாதமா செஞ்சுருவிங்களா
அபோ சில நாள் காலைல சாப்பாடுன்னா மத்தியானமும் சாப்பாடு நைட்டு டிஃபன் பண்ணிக்கு இல்ல காலைல டிஃப் பண்ணா மதியானமு நைட்டு சாப்
ஓ அந்த மாரி செர் செர் செர் ம் உணவுகள்ல வந்து எது அ திகமா வந்து செய்விங்க
உணவுல அதிகமா அவியல் ஐட்டம்ஸ் அதிகமா செய்ய எனக்கு ரொம்ப புடிக் கு இடியப்பம் தேங்கா பால்
ம்
இட்லி
ஆ
வெள்ள குருமா சொல்வாங்கல்ல அது வெஜிடபிள் போட்டு செய்வாங்கல்ல காய்கறி எல்லா போட்டு அந்த மாரி வெள்ள குருமா அது ரொம்ப புடிக்கு அப்பற தோச தக்காளி சட்னி இந்த மாரி ரொம்ப புடிக்கு அப்பற உங்களுக்கு என்னல்லா புடிக்கும்
எனக்கு பழைய சாதம் அது ரொம்ப பிடிக்கு ஐஸ் பிரியாணி
நல்ல சாப்பாடுங்க
ரொம்ப புடிக்கு எனக்கு கண்டிப்பா அதுக்கப்பற கம்பு கூழ் கேப்பைக்கூழ் அது ரொம்ப பிடிக்கு ஆ தினை சாப்பிடுவே ஆமா அதுல்ல வந்து பொங்கல் செஞ்சு ஏன்னா அப்படியே நம்மனால சா ஆ அ அது பொங்கல் செய்வே அதுக்கப்புற வந்து இட் ஆ இட்லி இட்லி மாவ அரைச்சு வெச்சு இட்லி ஊத்துவ
அ ஆ தியானியங்கள் எல்லாத்தையு போட்டு மொத நாளே ஊற வெச்சு திங்ஸ்
அ மொளகட்டி ஆ அரைப்பே அதையூ இட்லி வந்து செஞ்சதில்ல
ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கூ
தோசனா எப்டின்னா அதுல பச்ச மொளகா ஜீரகம் காஞ்ச மொளகா ஆ ரெண்டு பூளு இஞ்சி சின்ன தூளு வெங்காயோ அது எல்லாத்தையு போட்டு தோச ஊத்த ஒ அரச்சி ரொம்ப அருமையாருக்கூ மொறு மொறுனு அது நம்மளுக்கு ரொம்ப மொறு மொறுனு வரலன்னா கொஞ்சோ அரிசிமாவு இருக்கும்ல அத கலந்து அத விட்டு ரொம்ப நல்லார் அது சுடுமோ அது கார சட்னி தேங்கா சட்னி ரொம்ப நல்லாருக்கூ ஆமா அதுக்கப்றோ வந்து இந்த தனியா தனியாக இருக்குல்ல அத வந்து துவையல் அரைப்போ அது ரொம்ப நல்லாருக்கூ வாய்க்கு நல்லா ஆ தனியா வந்து என்ன செய்யணுனா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து எண்ணெயில நல்லா வறு த்துரணூ ஒரு கொஞ்சோ வாசன வர்ற ரொக்கு நல்லா வ த்துட்டு காஞ்ச மொளகா வறு துட்டு பூண்டையூ எல்லா தனித்தனியா வறுக்கணூ பூண்டு சின்ன துண்டு பெருங்காயோ கருவேப்பிலை தேங்கா புளி இது எல்லாத்தியூ மிதமான ஸ் சூடுல வச்சு ஒரு நல்ல ஒரு வறுத்து வறுத்து வறுத்து அது ஒரு நல்ல வாட வரும்ல நம்மளுக்கேத் தெரிஞ்சிரூ ஆ அது நல்ல ஒரு இது வந்ததுக்கப்றோ அதா இந்த இது வந் தனியா வந்து மிக்சில வந்து சீக்கிரமா அரபடாது
ஆ அம்மில அரைக்கணூ
கடைக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது இது வந்து இங்க என்ன பண்ணன மிக்சியில போட்டுக்கிட்டே இரு க்க வேண்டியதாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு புளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆஹ் ஆமா அம்மியில அரைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல ஆனா அந்த காலத்துல நம்ம பாட்டிமாரங்க எல்லா என்ன செஞ்சாங்க இந்த மாரிதான் செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும்
எங்க பாட்டி இன்னுமே எங்களுக்கு போனா செஞ்சு கொடுப்பாங்க அவர் கருவேப்பல தொவையல் அதுக்கெல்லாம் நான் ரொம்ப அடிமை கருவேப்பல தொவையல் அது செம்மையா இருக்கும் எங்க பாட்டி செய்றது அம்மியிலே அரைப்பாங்களா எதுவுமே அடுப்புல எல்லா
சனையும் அந்த ஒரு ருசி ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆமா.
அவுங்க பாருங்க அம்மியில வந்து ரசோ இடிப்பாங்க பாத்தீங்களா. அதுவும் அவ்ளோ அருமையா இருக் கும்
உஹம்.
என்ன இந்த தொவையில் நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து. அது நூடுல்ஸு. வேற எதாச்சும். பிள்ளைங்களுக்கு எந்த விதமா. பிடிக்குதோ அந்த விதமா செஞ்சுக்கிருவோம். ஆமா.
நாங்க எல்லாம் வீடலேயே நூடுல்ஸ் எல்லாம் ரெடி பண்றது. பசங்க எதாவது கேட்டா கோதுமை மாவுல செ ஞ்சு. ஸ்டிரீம் பண்ணி. அந்த மாரி செய்யறது. ஆஹ் அந்த மாரி செய்யறது. இல்ல என்னைக்காவது ரொம்ப அர்ஜென்ட் வெளில்ல போயிட்டு வந்தோம். அப்படின்னா. அவசரம்னா ச கடையில வாங்கினு வந்து செஞ்சு த கொடுப்போம். அஹ் பனஞ்சு கொஞ்சம் லூஸா பனஞ்சு ஆஹ் அத அப்படியே தண்ணில நல்ல தண்ணிய கொதிக்க வச்சு அதுல புழிஞ்சுட்டு ஒரு ட்ரிப் ஒரு ரெண்டு செகண்ட்.
எதுல இடியாப்ப அச்சுல புழிஞ்சு விட்டுவீங்களா சரி சரி.
லென்ஸ் ஸ்டிரீம். பண்ணி எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து அத எடுத்து. இட்லி பாத்திரத்துல ஸ்டீம் பண்ணி அப்படியே தேங்காய் பால் ஊத்துறது வெள்ளம் நாட்டு சக்கரப்போட். பொட்டு சாப்ட்றுவோ நல்லாருக் கு அது ந ட்ரை பண்ணுங்க நல்லாருக்கு நல்லாருக்கு அது நார்மலா நம்ம இந்த இதுல செய்யாம இடியப்பகட்டைல செய்யாம கொஞ்சொ பெருசு பெருசா இருக்கு பாருங்க
ஆமா ஆமா ஆமா அதுல வந்து செய்யணு காய்கறி அதோட போடுவிங்ளா
வெஜிடபிள் போட்றது நம்ம தாள்ச்சு சாப்டுக்லா ஒன்னு பிரச்ன கெடையாது நம்ம டிஷ்ஷு தானேங்க நம்ம செய்றதானே சமையலு ஆமா அளவுகள் தா டிஃப்ரன்ஸ் வருமே தவர ஆமா
காய்கறி போட்டா சாஸ் எல்லா போட் டு அந்த மாரி செய்விங்ளா ஆஹ் ஒடம்புக்கு நல்லதுன்னு வெறுமன ந வீட்ல இருக்கத பொருள வச்சு பண்ணிர்விங்க செரிங்க தோழி இன்னைக்கு நம்மளுக்கு குடுத்த நேரோ முடிந்து விட் இது மீண்டும் தொடந்து பேசுவோ நன்றி நன்றி தோழி